அ குட் மா சாரி சாரி வணக்கம் தோழி
வணக்கம்
அ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
உங்க சவுண்ட் கொஞ்சே ரொம்ப லோவா இருக்கு தோழி
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாய்ஸ் வர்தா இப்போ
ஆ வர்து வர்து வர்து
அ
சும்மாதா தோழி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானூ சும்மாதா இருக்கிறே உங்க கூட
அப்போ
கரெக்ட்டா
புரியல உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிச்சு சோ எனக்கு வேர்ட்ஸ் கேக்கல
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ
ஹலோ தோழி உங்களோட வாய்ஸ் எனக்கு எதுவு கேட்க மாட்டிகுது
ஆமாவா எப்போ
ம் அ இப்
அ அ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காபி டீ எல்லா ஆய்ச்சா
இல்ல தோழி நாங்க இன்னைக்கு பாஸ்ட்டிங் சோ ஏதுவு இப்போதைக்கு சாப்ட மாட்டோ சிக்ஸ் தே்ர்ட்டி வரைக்
ஓ ஆமாவா ஃபிரைடே இல்லல்ல தேர்ஸ்டே தான செரி வுருங்க நீங்கோ ஸ் சாய் பாபாக்கு இருக்கீங்களா அ ஓகே ஓகே‌ இல்லல்ல நாங்க முஸ்லிம் ஓ ஓ சாரி சாரி ஓகே ஓகே இன்னைக்கா மொகரமு
நாளைக்கு மொகரம் நைன் அண்ட் டென் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் பண்ணனு
ஆஹ் ஆஹ ஆ ஒன் மந்த் ஏதோ ஃபாஸ்டிங் இருக்காங்களா அது ரம்ஜான்கு மட்டு இருப்பீங்களா
ஆமா அது ரம ரம்ஜான் மந்த்தல இருக்கிறது
ஆஹஹஹா இதுக்கு டூ டேஸ் இருந்தா போது இல்லையா
ஆமா இந்த ஃபாஸ்டிங் வந்து டூ டேஸ் இன்னைக்கு நாளைக்கு அவ்ளோதா
ஆ நைட்டு சாப்பிடுவீங்களா அதே மாரி
ஆமா இப்போ ஆமா இனிமே சிக்ஸ் தேர்டி புட்டிங்கு பிரேக் ஃபாஸ்ட் பண் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு அதோட நார்மல் ஃபுட் எடுத் எடுத்திகிலா மறுபடியு இப்ப நாளைக்கு நாங்க ஃபாஸ்டிங் வைக்கிறதுன்றனால மறுபடியு மார்னிங் த்ரீ ஓ கிளாக் இருக்குல த்ரீ டு ஃபர் ஓ கிளாக் அந்த மாறி ஏதாச்சு ஒரு டைமிங்ல ஏதாச்சு கொஞ்சோ சாப்ட்டுட்டு அப்டிய அங்க அங்க மறுபடியு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ஃபுல் டே மறுபடியு ஃபாஸ்டிங் இருப்போ மறுபடியு நாளைக்கு சிக்ஸ் தேர்டிக்கு வந்து பிரேக் பண்ணுவோ பாஸ்ட்டா அப்புடி
ஓ ஓகே ஓகே இப்போ எதனா நீங்க கிஃப்ட்
கேக்குது எனக்கு
ஆ ஓகே ஓகே இருங்க வேற எடோ பாருங் இங்க வேல நடந்துன்னுக்குது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு அதுக்காக வேண்டி அப்டி சவுண்ட் கொடுக்கு நெனைக்கிற ம் ம்
என்ன ஹலோ
ஆ இப்ப கேக்கலல்ல ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது ம் ம்
கேக்க வந்தீங்க
ஆ நானா இல்ல நாங்க எங்களுக் வந்து பாஸ்டிங்குன்னா ஒரு சாமி கும்பிட்டுற வரை பாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்பறோ சாப்பிடுவோ ஃபுல் டே லா மாட்டா உங்களதுல ட்ரெடிஷனலா அப்டியே கரெக்டா பண்ணிடுனு வரீங்க நாங்க எங்களால அவ்ள தேர இருக்க முடியுறதுல்ல
ஓகே ஓகே
அ ஆனா ஒர்த் ஆகுதா உங்களுக்கு அந் மாரி பாஸ்ட்டிங் இருந்தா நெனைச்சது நடக்குதா ஒங்கு
நடக்குங்க அதுக்கு தான ஹார்டெல்லா கும்புட்றோம் நம்ம
ஆமா எல்லாமே ஒரே லெவல் தால்
இப்போ வந்து இப்போ எப்புடின்னா இது இது தந்தாதான் நம்ம ஹாட வந் தே கும்புடுவோன் அர்த்தம் கெடையாதுல்ல
ஆ ஆமா ஆமா ம் ம் ம்
அப்புடி இந்த மாரி கெடையாது இந்த இந்த ஃபாஸ்டிங் இன்னைக்கு வச்சி இந்த இந்த ரெண்டு நாள் பாஸ் டிங் வந்து ஹார்டு கிட்ட வந்து தேங்க் பண்றதுக்காக சோ வந்து அப்புடி அந்த மா பொயி ஒரு இதுல
அ ம் ம் ம் ஓகே ஓகே
நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு நல்ல வாழ்க்க குடுக்கதுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணனோல சோ அதனால இந்த ஒலகத்தல இந்த பிரபஞ்சத் இத எங்கள கொண்டு வந்ததுக்காக அப்
ஆ ஓகே
எங்க வீட்டுல இது வரைக்கு சாப்பாடு துணிமணி இருக்க எடம் எல்லா கூட்டுக்கிட்டு இருக்காங்கள சேரி இதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்ற மாதிரி இந்த ஒரு பாஷிங் இருக் ஏனா இந்த டேஸ் இந்த நைன் அண்ட் டேனு இந்த டேஸ்ல வந்து மொகரம் சொல்லுவாங்க இந்த டேஸ் வந்து மொகரம் சொல்லுவாங்க இந்த டேஸ்ல வந்து
ம் ம்
இந்த டேஸ்ல வந்து எப்டி சொல்னா ஆ உலகத்துல நடக்க அந்த டைம்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஏசியன் இயர்ஸ்ல வந்து நடக் க முடியாத சாத்தியம் இல்லாத விஷயங்கள் நடந்துச்சு சோ அதனால அத வச் சி அவுங்க எங்ளோட முன்னோர்கள் வந்து ஹாட்கு வந்து தேங்க்யூ சொல்றதுக்காக வந்து இந்த பாஸ் பண்ணாங்க சோ அதையே நாங்க பின்பற்று நாங்க அப்டியே கொண்டுட்டு வாரோ
ம் நாங்க அவுங்க எப்போ எறந்தாங்களோ அப்போ வச்சி கும்புடுவோ இது இப்டி இருக்கு ம் ஓகே ஓகே. கொழந்தைங்க இருக்கறாங்களா
ஆ இருக்காங்க ரெண்டு கேர்ள் பேபி கேர்ள் பேபிஸ் இருக்காங்க எனக்கு
ஆமாவா படிச்சுட்ருக்காங்களா
ஆமா ஜின்ன ஜின்ன பசங்க ஒருத்தவங்க ஃபோர்த் படிக்கறாங்க ஒருத்தவங்க செகண்ட் படிக்கறாங்க
ஆ எனக்கு ரெண்டு பாய் பசங்கோ பெரியவங்க எல்லா ஆ ஒருத்தர் இன்ஜினிரிங் ஃபைனல் இயரு ஒருத்தரு செகண்ட் இயர்
ஓ அவ்ளோ பெரிய பெரிய பசங்க இருக்காங்கலா ஓகே ஓகே எனக்கே தம்பிங்க மாதிரி
அ
எனக்கே தம்பி மாதிரின்ன
ஆமாவா ஓ சேரிங்க அ எந்த ஊரு
ஆ அப்டில்லா இதுல கேக்க கூடாது ரிஜெக்ட் பண்ணிருவாங்க நம்ள
ஆமாவா சேரி சேரிங்க ம் வேற என்ன பேசு நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க ஆபி எதனா இருக்குதா இல்லனா
ஹாபீஸ் இல்ல நா ஒர்க் எதும் பண்ல ஹாபீஸ் அப்டின்னு பெருசா எதுவுமே இல்ல கரெக்டா இருக்கூ டைமு கால்ல பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரதுல இருந் து இப்போ ஈவினிங் வரைக்கு கரெக்டா போகு டைம்மு அவுங்க ஸ்கூல்க்கு அனுப்பனு அதுக்கப்புறமா பிரேக் ஃபாஸ்ட் பிரேக் ஃபாஸ்ட் மோஸ்ட்டா நா செய்ய மாட்டே ஏன்னா வீட்ல அவ்ளோ யாரு இருக்க மாட்டாங்க சாப்ட்றதுக்குல்லா சோ டேரக்டா லஞ்சு தா பிரிப்பேர் ஏன்னா அவுங்க ஸ்கூல்க்கு அனுப்சிட்டு கொஞ்ச நேரோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு படுத்திருப்பே கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணிட்டிருப்பே அப்புறோ எந்திரிச்சு மார்க்கெட் போவே ஏதாச்சு வீட்ல திங்ஸ் இல்லனா மார்க்கெட் போய் டெய்லி மார்க்கெட் போறது எனக்கு புடிக்கூ ஏன்னா வந்து எனக்கு டெய்லி அந்த வீட்ல இருந்து வெளியே போகணு அப்டி ஒரு மென்டாலிட்டி எனக்கு வீட்லையே டெய்லி அடஞ்சிருந்தா எனக் புடிக்காது சோ அதனால நா டெய்லியுமே மார்கெட் போவே நா மார்கெட்ல எங்க கட இருக்கு நாங்க வந்து மட்டன் ஷாப் வச்சிருக்கோ சோ எங்க மாமனாரு என்னோட ஹஸ்பண்ட் எங்க இன்லாஸ்லா இருப்பாங்க அங்க சோ அங்க போய்ட்டு கொஞ் ச நேரோ அவுங்க கூட எல்லா பேசிட்டு கொஞ்சோ எதாச்சி ஜுஸ் கீஸ் குடிச்சிட்டு அங்க பக்கத்துல இருக்கவுங்க அக்கம் பக்கம் கட எல்லாமே நல்லா என்கிட்ட ஃப்ரெண்டா இருப்பாங்க சோ அவுங்க பேசிட்டு அப்டியே கொஞ்ச ஒன் ஆர் டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறோ எதாச்சு சப்ஜிஸ் வாங்கிட்டு வந்துருவே வீட்டுக்கு சமைக்கறதுக்கு
ஆஹா ஹா ம் நீங்க எல்லா என்ன சமைப்பீங்க சாப்பட்றதுக்கு சப்பாத்தி ஆட்னரி ஃபுட்டு
இல்லல்ல நாங்க எப்பவுமே ஆட்னரி ஃபுட் தா ரைஸ் ப்பா ரைஸ்தா நாங்க மோஸ்டா எடுத்துக்குவோ
ம் ம்ஹு
ரைஸ் சாம்பார் மீன் கொழம்பு கறி கொழம்பு நான்வெஜ் அப்டி போயிடு
வெஜ்ஜி சேத்துப் பீங்களா ஐட்டம்ஸ்ல
மோஸ்ட்டா சேத்துக்குவோ ஏன்னாங்க எங்க வீட்ல வந்து பழக்கிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிக்ல சோ மோஸ்ட்டா வந்து நான்வெஜ்ஜீ வந்து மோஸ்டா க்வோ ரொம்ப ரேர் தா வந்து வெஜிடேரியன் சாப்பறதுலா ஆனா வெஜிடேரியனும் நாங்க சேத்து போ சாப்பாட்ல பட் நான்வெஜ் அன்னைக்கூ இருக்கூ என்னாச்சும் பொரியல் சேத்துப்போ கூட்டு அந்த மாரி சேத்துக்குவோ நாங்க
ம் ம் அஹஹ ம் நாங்க கொழம்பு சாம்பார் ரசொ அந்த மாரி போய்டு அப்றொ சப்பாத்தி தோச அந்த மாரி ஆனா டெய்லி ஒரு சப்பாத் த்தி ரெகுலரா செஞ்சுடுவ ஏன்னா அவருக்கு டைட்டிங் ஃபுட்டு வேணுன்றதுக்காக டெய்லி சப்பாத்தி
ஓகே ஓகே ஓகே ஓகே
நானு பசங்க எல்லாமே ரைஸ்
ம் ஓகே ஓகே பிரேக்ஃபாஸ்ட் லா எப்டி உங்ளுக்கு இட்லி சா சட் இட்லி தோச அந்த மாரி போயிடுமா
ஆமா இட்லி சாம்பார் சட்னி அப்பறமா குருமா ஆ அந்த மாரி குருமா அப்றொ அவருக்கு ரெட் ரைஸீ லெமன் ரைஸீ அந்த மாரி செஞ்சுடுவ மத்தியன்த்துல மாம்பழ சாம்பார் சோறு அந்த மாரி போயிறு அ டைட்டிங் ஃபுட்டுனு அவருக்கு சப் ப்ரேட்டா வச்சடுவ அதனால எனக்கு இதுலே அ
மாம்பழ சீசன் போயிட்ருக்கு
ஆமா ஆமா அம்மா வீட்லருந்து எத்துட்டு வந்த ம் நீங்ளு சாப்டீங்களா அம்மா வீட்ல வாங்கிட்டு வந்தோ தங்கச்சி வீட்ல மரொ இருந்ச்சு ஒரு நாலஞ்சு பழொ குடுத்தமுச்சா செரி அது அது டேஸ்ட்டா இருந்ச்சு வாங்க இதோடமரத்துல இருந்து பறிச்சது டேஸ்ட்டாருன்ச்சு
எங்க இல்லாது எங்க மாமனார் இருக்காங்கல அவங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து இந்த ஊர்லந்து தோட்டோ எடுத்தாங்கல அந்த ரெண்ட் அந்த மாரி லீஸ்க்கு எடுப்பாங்கள அந்த மாரி எடுத்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுமே எடுத்துருகாங்க ஸோ வந்து எங் பழொ மோஸ்ட்டா காசு கொடுத்து வாங்கவே மாட் அவங்களே எங்களுக்கு எத்து வந்து குடுத்துருவாங்க ஆமா கட வச்சிருக்கதனால எப்பமே கொடுத்துவாங்க ஸோ ரெகுலரா இருந்துட்டேருக்கு இந்த மாங்கா சீசன் வந்தாலே ஃபுல்லா மாங்க மாம்பழம் எனி டைம் இருக்கு எ பசங்க மாங்கான்றது அப் புடி விரும்பி சாப்புடுவாங்க மாம்பழோ அவ்ளோ விரும்ப மாட் டாங்க மாங்கா உப்பு போட்டு சாப்புனுனா அவுங்ளுக்கு அவ்ளோ புடிக்கு
ஓ புளிப்பு டேஸ்ட்டு புடிக்கு
ம் ஆமா இந்த மாங்கா இந்த கோவா கொய்யாக்கா அதலா வந்து உப்பு மொளகாத்தூள் போட்டு நல்லா சாப்புனு அவுங்ளுக்கு நல்லா புடிக்கு அந்த மாரி சாப்டா பழமா சாப்புடுறத விட அந்த மாரி சாப்ட புடிக்கு அவங்களுக்கு அதனால வந்து மாம்பழ நெறையா சீசன் முடிகிற வரைக்கு கொட்டோ கொட்டோன் கொட்டிட்டே இருக்கு அவங்க வீட்ல
இன்னு இருக்குல்ல சீசனு இப்போ ஆனா ரொம்ப சீப்பா கெடைச்சிச்சு இந்த டைமு நெனைக்கிறே ம் ஏனா அது எவ்ளோ சீப்பாயிச்சுனு தெரில அது மரத்துல இந்து கூட அஹஹ அதுவு மரத்துல இருந்து கூட நறைய பேர் பறி பறிக்கவே இல்ல
ஆமா நறையா பேர் பறைக்காம தா இருக்கு ஆமா உண்மதா உண்மதா இந்த வாட்டி நறையா ப்ரொடக்க்ஷன் மாங்காக்கு
ம் ஆமா நறையா இருக்குறதுனால தா அவ்ளோ கம்மி பிரைஸ் கொடுத்துறாங்க இல்லனா நூறு ரூபாக்கு கீழ எறங்கியே எறங்காதுல எப்போமே நூறு ரூபாக் க்கு மேல தா இருக்கு எப்பமே
இப்ப பாருங்க கி ரெண்டு கிலோவே நூறுபா அப்பிடியா டூ மீன் ஒன் கேஜி பிஃப் ஃபை ஃபிப்டி ருபீஸ் அப்டி வந்துச்சு ம் ம் ம்
ம் கிளைமேட்லா அங்க எப்டி இருக்குது இங்க எங்களுக்கு மழ பேய்சுச்சு கொஞ்சோ என ஆமா வா இங்க கொஞ்சோ நேரோ மழ பெய்சுச்சு ஒரு டென் மினிட்ஸ் மேல பேஞ்சு சைலண்டா ஆயிகிது திரும்ப நைட் ஸ்டார்ட் ஆகுது
ஏ தோழி
நன்றி திரும்பவு இன்னொரு அழைப்புல வரீங்களா ஆ வாங்க